ஆ கேக்குது எப்டி இருக்குறீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரெம்ப நல்லா இருக்றே வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க பசங்கலா என்ன பண்றாங்க
ம் எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா இந்த லீவுல எல்லாரும் பசங்க எங்கப்பா அவுங்க அவுங்க அம்மா வீட்டுக்கு அப்டி போயிருக்காங்க ட்ரிப்பாட்டம் கொஞ்ச யோசிச்சு போலானிட்டு அந்த இதுல இருக்காங்க அவுங்க இதுவா நம்ப போன ட்ரிப்பெல்லா உங்களுக் நியாபகம் இருக்காப்பா எவ்ளோ சந்தோஷமா எவ்ளோ என்ஜாய்மெண்ட் பன்னோனீட்டு
ஆமா ஆமா கண்டி கண்டிப்பா ஏனா அது ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லா சேந்து நம்ம எல்லாரு ஒன்னா போறது வந்து தனியான ஒரு எக்ஸ்ஃபீரியன்ஸு அத வந்து நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாதுன்தா நெனக்கிறே ஏன்னா அந்த முமெண்ட்லா வந்து திரும்ப நம்ளுக்கு கெடைக்காத ஒன்னு அதெல்லா வந்து நம்ம மறக்கவே முடியாது ஏன்னா அப்ப உள்ள சுச்சுவேஷன்ல நம்மள ஒரு டூருக்கு அனுப்புறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அதுவு ஃப்ரெண்ஸோட சேந்து நம்ம மட்டு பேரன்ட்ஸ் இல்லாம போறோ அப்டின் சொன்னா அ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கூ எங் எங்க போனு டெ வெ எக்கூட வேற டீச்சர்ஸ் கூடதா போனூ செய்ணூ அப்படின்றதையும் மீறி நம்ம ஒரு சில சேட்டைகள்லா செஞ்சிருப்போ அதெல்லா இப்ப நெனைக்கம் போது நம்மளுக்கு அதுல ஒரு சந்தோஷமு இருக்குது நம்ம இப்டி லா பண்ணமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமா நம்மளுக் குருக்குது இல்லையா, அதெல்லா நெனச்சு பாக்கறதுக்கு இப்பயுமே கொஞ்சொ ஹாப்பியாதா இருக்குது.
ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட்தா எனக் எப்பயாவது வந்து ஒரு மனசு ஒரு சரி இல்லாம அப்டியே உக்காந்திருக்கம் போது நம்ப டூருக்கு போயிட்டு எவ்ளோ அரட்ட அடிச்சோம் அந்த ஒரு ஒரு ரைடுல ஏறி எவ்ளோ கத்துணோ எவ்ளோ எத்தின் பேருக்கு அத வேற ரைடு போயிட்டு வந்து நெறய பேர் வேற வாமிட் எடுப்பாங்க. அது ஒரு பக்கொ உன்னோரு பக்கம் பாத்தா அந்த பயம் வந்து தெரியாம இருக்கிறதுக்கு அவ அவ கண்ண மூடிட்டு கைய புடிச்சுட்டு எவ்ளோ கத்தல்லு எவ்ளொ எவ்ளோ சந்தோஷொ அந்த அதெல்லா நெனச்சாலே பழைய லைஃப்ல்லா திரியு வருமான்ற மாதிரி இருக்கு அந்த ட்ரிப்பெல்லா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து அனுப்புறதே பெரிய விஷய அது அனுப்புனது ஒரு பக்கொ இருந்தாலு மிஸ்ஸு வந்து அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு அது உள்ள அனுப்புவாங்க கரெக்டா போயிட்டு கரெக்டா இது பண்ணிட்டு வரணு வேற எங்கேயு போக்கூடாது எல்லா வேலையு முடிச்சுட்டு எல்லா ரைடுலயு ஏறி ஒழுங்கா வந்துட்டு இருக்கணு பயமா இருந்தா போகக்கூடாது அப்படி இப்படின்னு மிஸ்ஸு ஒரு பக்கம் போடுவா போடுவாங்க ஆனா இதையும் மீறி நம்ப எதெது எந்தெந்த ரைட்ல ஏறக்கூடாதுனுவாங்களோ அந்தந்த ரைட்ல ஏறி எவ்ளெவ்ளோ ஜாலி எவ்ளவு பயம் இருந்தாலு ஃப்ரண்ஸ் பக்கத்துல இருந்தா என்னது என்னாதா நடந்தாலும் பாத்துக்கலான் நீட்டான்ற மாதிரி அவ்ளோ தைரியத்துல நம்ம எவ்ளோ சுத்தி இருக்கோம் எவ்ளோ அந்த ரைடுலா பாத்தன்னா இதெல்லா ஏறுவோமானு இருந்துச்சு இப்பல்லா அதெல்லா நனைச்சா வச்சுக்கோங்களே ஐயோ திரியும் அந்த லைஃப் எல்லா திரியு கடைக்குமா நம்மளுக்கு னுட்டுன்ற மாதிரி இருக்கு அந்த பஸ்ல போகும்போது பாருங்க எப்பயுமே அது மாதிரி ஒன்னாலா அந்த டூர் போகும்போது அந்த ட்ரிபுக்கு போகும்போதுதா நம்ல ஒன்னா கூட்டிட்டு போவாங்க அப்ப ஏதாவது ஒரு பாட்டு போட்டுன்னா ஆடீகீனு நீதா வாங்கிட்டு வந்த நீதா சாப்ட அப்புல்லா அந்த இது வரம்போது பாத்தா அவ்ள டயட்ல ஒருத்தி மேல ஒருத்தி சாஞ்சிட்டு தூங்கிக்னு அந்த அந்த ரைட பத்தி மறுநாள் ஃபுல்லா பேசி ஒரு சிரிச்சுக்கினு அந்த டயட்னஸே தெரியாம எவ்ளோ எவ்ளோ அரட்ட அடிச்சிருக்கோ ஞாபக இருக்காப்பா உனக்கு
ஆமா நீங்க என்ன ச என்ன சொல்றது நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த நாள்ல இருந்து அந்த ஒவ்வொரு மொமண்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு கெடைச்ச அரிய வாய்ப்புன் தா நா நினப்பேன் ஏன்னா அந்தோ அந்த மொமெண்ட்ஸ்லா நம்மளுக்கு மறக்க முடியாத ஒண்ணு எப்ப பாருங்க அதுல ஒரு ஹே ப்பின்னஸ் இருந்துகிட்டே தா இருக்கு நம்ம வெளில எத்தன நம்ம ஃபேமிலியோட எங்க ட்ரிப் போனாலும் வச்சாலுமே அந்த ட்ரிப்ப விட நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸோட போனது வந்து மறக்க முடியாத ஒன்னாதா இரு ஏனல உக்காந்து ஒரு குரூப்பா ஸ்டடிஸ் பண்றதா இருக்கட்டு இல்ல அந்த எக்ஸாம்ஸ் வரும்போது நம்மளுக்கு உள்ள டவுட்னா ப்ரெண்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்றதா இருக்கட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயு நம்ம எல்லாரு ஒன்னா இருந்திருக்கோ ஜாலியான சூழ்நிலையிலயு ஒன்னா இரு இருந்துருக்கோ அப்டின்றத நினைக்கும் போது வந்து இப்பய நமக்கு ஹப்பியா இருக்கு நம்ம இய ஸ்கூல்ல இந்த கிளாஸ்ல என்னல்லா பண்ணம்ஹ இந்த பீரியட்ல என்னன்னலா பண்ணம் இந்த டீச்சர்ட நம்ம எப்படில்லா நடந்துகிட்டோ இவங்க நம்புளுக்கு ரொம்ப நல்லா சொல்லிகுடுத்தாங்க நம்ளுக்கு மேக்ஸ்லா பிடிக்குது அப்டின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த மேக்ஸ் டீச்சர் அந்த - அந்த இதெல்லா நம்ம இப்புமே நம்ம பேசம்போது அந்த காண்வர்சேசன்லா பண்ணம் போது நம்ம ஸ்கூல் லைஃப் குள்ளயே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்தா எனக்கு வந்து இருக்குது ஏன்னா நம்ம இந்த இடத்துல உக்காந்துருந்தோ இந்தந்த சேட்டையல்லா பண்ணோ நம த்து படிக்கும்போது இதெல்லா நடந்துச்சு டுவெல்த் படிக்கும்போது இதெல்லா நடந்துச்சு அப்படின்ல்லா நினைக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தா நம்மளுக்கு குடுக்குது
கரெக்ட் தான்ப்பா நீங்க சொல்றது பாத்தா எல்லாமே பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் அதெல்லா எவ்ள காசு குடுத்தாலு எவ்ளவு இது பண்ணாலும் அதெல்லா ஈடு - ஈடு கட்டவே முடியாது இப்ப வந்து ஃபேமலியோடலா போன வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்ளதா பசங்க வந்து எவ்ளதா பெருசா வளர்ந்து கூட ஐயோ நம்ம பசங்க எங்க போது, இன்னா பன்து ஏது பன்து அது ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இவங்க லன்ச் இன்னா ஏது என்னானினிட்டு எல்லாமே நம்ம எங்க போனாலு இது ஒன்னு வந்து நம்ளுக்கு மண்டைல ஓடிகுனே இருக்கும்பா ஆனா ப்ரென்ஸோட போய் பாருங்களே அது -அது பத்தி எதமே இல்ல ஆனா இருக் இக்கறதுலயே ட்ரிப்பா அடிச்சா வச்சுக்கோங்களே ப்ரெண்ஸ்யோட போற ட்ரிப்புக்கு ஈக்வல் வேற எதுமே இல்ல எங்க வேணாலும் உனக்கு ஜாலியா இதே பாருங்க காலேஜலா கூட போய்கூட இது ரைடுக்கு எல்லா கூட கூட்டிட்டு போனாங்க அப்பல்லா பாத்தீங்க வச்சுக்கோங்களே நீங்க இங்க இருங்க என்ன வேணு சா சாப்பிலாம் அத வாங்கலாம் இத வாங்கலாம் அது சாப்டவும் மாட்டோம் ஒவ்வொருத்தி மேல பூசிக்கவே அந்த விளையாட்டு இதெல்லா பண்றதுக்கே வந்து நீ இரு நா வாய்ன்ட்டு வரேன் அந்த இதெல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுவா இருந்துச்சு வச்சுக்கோங்களே ஃபேமிலி ட்ரிப்போட போனா வச்சுக்கோங்களே நம்மதா போணு அவளுக்கு இது பிடிக்கும் இவளுக்கு இதை புடிக்கும் நம்ம இதெதா பாத்து பாத்து வாங்கணும் ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறதுல இருக்கிற என்ஜாய்மெண்ட் வேற எதுமே இல்ல இந்த மேக்ஸ் மிஸ்உ இப்ப அந்த டைம் பாத்தா எந்த மிஸ்சுமே வந்து அந்த ட்ரிப்புக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ண போகும்போது அந்த இதெல்லா பண்ணம் போகும்போது கூட எந்த மிஸ்சுமே வந்து நம்மள ஒரு கண்டிஷனாவே பாக்க மாட்டாங்க ஆனா அவங்களும் வந்து ஜாலியா விட்டுருவாங்க ஏய் பசங்களா போய் விளையாடுங்க உங்க-உங்க இது போங்க ஆனா இன்னா கேர்ஃபுல்லா இருங்க பத்தரமா போயிட்டு பத்தரமா வாங்க எதுவும் அடிகிடி படக்கூடாதுட்டு அவங்க கேர் எடுத்து சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம அதையு மீறிட்டு இல்ல நம்ம பாத்துக்கலா நம்ம போலா நம்ம ஜாலியா இருக்கலாம் நம்ம இப்பதானே வந்திருக்கோம் நம்ம பாத்து நம்ம ம்ச்ச பண்ணாம வேற எப்படி அண்ணிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தோணும் அது மாதிரல்லாம் எவ்ளவோ இருக்கு எவ்ளோ - எவ்ளோ சந்தோஷம் எவ்ளோ - எவ்ளோ ஸோ இருக்காதுல ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் பாத்தன் வச்சிக்கோங்களேன் இப்ப இருக்க கிட்ஸ் எல்லா அதெல்லாம் என்ஜாய் பன்றாங்களா இல்லையான்றது கூட எனக்கு தெரிய மாட்டங்குது ஆனா நிறைய பேர் பாக்குறேன் ஆஹ் இப்போல்லாம் பாத்தா ரீசென்டா பாத்தா கேங் கேங்கா லேடீஸ் ஒரு கேங் போட்டு லேடீஸ் ட்ரிப்னு போறாங்க ஆனா இ இது வரைக்கு எங்க வீட்லயும் அலோ பண்றதுல்லப்பா அது மாதிரி போலாம்னுட்டுன்னு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா
ஆமா நீங்க சொல்றது உண்மைதா நானுமே அதைத்தா பிளான் பண்ணே ஏன்னா பசங்களோட போறத விட நம்ம லேடிஸ் அவங்களா சேர்ந்து போனம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ரெஸ்ஸும் இல்லாம போனா இப்போ பேமிலியோட போனோம்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தா இருக்கு ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப இது பண்ணணு அது பண்ணணு எங்க போறாங்க வராங்க அவங்க சேபா இருக்காங்களா இல்லையா அப்படீன்றத வந்து நம்ம கேர்புல்லா பார்த்துக்கற வேண்டிய பொறுப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது இதே இது நம்ம ப்ரெண்ட்ஸ்சோட போனோனு வச்சுக்கோங்களே எந்த ஒரு ஒரு கவலையுமே நம்மளுக்கு கிடையாது நம்ம நம்ம என்ஜாய் பண்ண போறோ அது மாதிரி நம்ம நம்மளுக்கு என்ன பிடிக்கு நம்ம ப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி ஷேர் பண்ணி ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிடும் போது நம்ம அதை ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுவோ இதே இது பேமிலியோட போகும்போது அதெல்லா முடியாது ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கு அப்படீன்ற போது வந்து நம்ம அதை வந்து சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிடட்டு அப்படின்னு நினைக்கலா அது மாதிரி இந்த கேஸ் ட்ரிப்புன்றப்ப வந்து ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்டா தான் இருக்கு நானுமே பிளான் பண்றேன் ஆனா அது எங்க நடக்குது நடக்கவே மாட்டுது ஏன்னா நம்ம பசங்களை பாத்துக்கணுமே அவங்களுக்கு ஒன்னு ஸ்கூல் இருக்கு இல்ல வேற ஏதாச்சு கிளாஸஸ் இருக்குது நம்மதா பாத்துக்கிற வேண்டிய ஒரு சிட்டுவேஷன்ல இருக்கு போது இதெல்லா வந்து நம்மளால பண்ண முடியல ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு நானு நினைச்சிட்டு இருக்கே ஏன்னா அந்த நேரத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீப் ஆயிருது ஒரு ஒரு சுறுசுறுப்பா ஆ என்ன சொல்றது நம்ம ஆக்டிவா பீல் பண்ற ஒரு பீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் என்ன உடம்பு வலி என்ன டயர்டா இருந்தாலுமே ப்ரெண்ட்ஸ் கூட போறோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு ஹாப்பினஸ்ல நம்மளுக்கு இருக்கிற டயர்டனஸ்சு நம்மளுக்கு இருக்கிற பெயின் எல்லாமே மறந்து போய் நம்ம ஒரு ரிலாக்ஸா பீல் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ற மூமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெண்ட்ஸ் கூட இருக்குறதுன்னு தான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்குறீங்க
ஆமாப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதுலதா ஹண்ரட் இல்ல ஹண்ரடுக்கு மேலயே குடுக்கலா. ஹண்டரக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜே குடுக்கலா. இன்னாதா நம்ம ஃபேமலி இன்னாதா நம்ப எவ்ளோதா இது பண்ணாலு ஃப்ரெண்ட்சு கூட போற இது வேற எதுலியுமே ஈக்குவலா வராதுப்பா அது வேற இல்லாம இப்ப பாத்தீங்க வெச் ச்சுக்கோங்களே இப்ப நெறய ட்ரிப்பு வந்து அத் மாதிரி போட்றாங்க இப்ப வந்து இவுங்களா ஒரு ஜென்ரேஷன் மாரி போயிட்டு இவுங்க கொஞ்சோ வளந்தோனே நம்ப அந்த லேடிஸ் டிரிப்பு அது மாதில்லா நம்ப ப்ரெண்ஸ் எல்லாருமே சேந்து போட்டு போலான்னா அந்த டைம்க்கு வந்து நம்ப ஹெல்த்து வந்து ஒ ஒத்துழைக்கமான்றது தெரில ஆனா இன்னதா இது மாதிரி ஹெல்து ஒ ஒத்துழகுதோ ஒத்துழைக்கலையோ நம்ப போணுன் நெனச்சா வச்சுக்கோங்களே ஆனா அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போனோனா எவ்ளோதா ஒடம்பு வலி ஒடம்பு எப்பிடி இருந்தாலு நம்ப போய்தா ஆகணுனு நெனிட்டிருந்தா அதுல இருக்க ஜாலி வேற எதுலியுமே வராது. எப்பேமே சொல்றனே ஃப்ரெண்ஸ் கூட போறத்தா பெஸ்ட்டு. பெஸ்டன்றத விட என்ஜாய்மெண்டு மைண்ட் மைண்ட் ரிலாக்ஸு எல்லாமே சொல்லலா அவுங்களோட இப்ப எனக்கு என்னனா அவுங்க கூட போனா வச்சுக்கோங்களே இவுங்களா இருந்தா இவுங்களதா ஃபுல்லா கேர் எடுக்கணு. ஆனா அங்க போனா வந்து நம்ம யாரு மேலயும் கேர் எடுக்கணுனு அவசியம் கூட இல்ல நம்ப பாட்டிக்கு நம்ம இருக்கோமா ஏய் நீ சாப்ட்டியா நீ நான் ரெண்டு சாப்பிட்ட அதுல உனக்கு ரெண்டு குடுக்கறது அது ஒண்ணு அதே மாதிரி கத்தறது இப்ப எவ்ளோதா கிட்ஸு அ ஹஸ்பண்டோட போனா கூட அவுங்க என்ன பன்றாங்க. ஐய்யோ இதுல இவுங்க பயப்படுவாங்களே எதுக்கு ஆனா அங்க போனா வெச்சுக்கோங்களே நம்பளே சின்ன பசங்களாட்ட நீங்க எப்டியாவ் போங்க நம்ப ஜாலியா என்ஜாய் பன்லா. பீச்சில்லாம் போனா வெச்சுக்கோங்களே தண்ணீல நிக்கறது முதல்லா அந்த அலை எல்லாம் பாத்தா எவ்ளோ பெரிய அல வந்தா கூட அது பசங்களோட போனா அய்யய்யோ இந்த அலைல ஊழ்துருவ நீ பின்னாடி வந்துரு அப்டி இப்டியன்வாங்க ஆனா அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்க அதெல்லா இல்லவே இல்ல. ஜாலியா வந்து நம்ம எவ்ளோ பெரிய அலையா வந்தா கூட நா இருக்க நீ பாத்துக்லா நில்லு பாத்துக்லா ரெண்டு பேரூ இருக்கோல்லன்ற தாட் இருக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்டு அதே ஒரு மன தைரியமே அவுங்ககிட்ட இருந்துதா வேற எதுக்குமே ஈக்குவல் குடுக்க முடியாதுப்பா
ஆமா கண்டிப்பா உண்மதா சிஸ்டர் நீங்க சொல்றது ஏன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இத வந்து நம்மளுக்கு இப்பல்லா திரும்ப கெடைக்காது. அதனால வந்து நம்ம அந்த இதுலயே என்ஜாய் பண்ணிக்கிட்டாதா உண்டு. ஏன்னா ஸ்கூல் லைஃப்ன்றது வந்து ஒன்னு மறக்க முடியாத ஒன்னா இருக்கறதுனால அத் இதையுமேவு நம்ம இன்னு அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்ஸ் கூட என்ஜாய் பண்றதுன்றது வந்து நம்மளுக்கு ரெம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸதா குடுக்கு. ஏன்னா நம்ம பல வேலைகள்ல இருந்தாலுமே ஃப்ரெண்ஸ்கூட வெளிலபோனோ அப்டின்னு சொல்றப்ப வந்து எந்த வேலையு அ எல்லா கவலையு விட்டுட்டு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையு விட்டுட்டு நம்ம ஜாலியான ஒரு மூட்ல தானே கெளம்புவோ.
ஆமாப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷோ உங்க கூட பேசுனதுக்கு இதெல்லா நெனைச்சா எனக்கு உன்னு ஃபிளாஷ்பேக்குக் போய்னே இருக்குப்பா சரிப்பா அப்பறோ உன்னொரு நாள் நா ஃபோன் பண்றன்ப்பா பாய்பா
ஓகே ஓகே பாய்